அம்ரோ
சாப்ட்டீங்களா இல்ல ப்ரோ இனிமேதா சாப்புட்ணு
நானு இனிமே நானு இனிமே தா ப்ரோ சாப்புட்னு
அப்டியா ப்ரோ மழ ஏதாச்சு வர்தா
எங்க ப்ரோ மழலா வர்ல நச்சத்திரமு எதுவு தெர்ல
வரா மாரி அறிகுறி ஏதாது இக்குதா காத்தோட்டம்
காத்தோட்டமே இல்ல அமைதியா இருக்குது புழுக்கமா அங்க
லைட்டா மைல்டா அடிக்குது காத்து
மழ எதனா பெஞ்சதா ரீசன்டா
ஏதோ மழலா இல்ல ப்ரோ அந்தளவுக்கெல்லா சுத்தமா
ம்
அட இப்பத்தைக்கி இல்ல இனிமேதா பேயணு
மழநாள் வரதுக்கு இன்னு ரெண்டு மாசோ இருக்குது
உம் திருவிழா எதாச்சி நடக்குதா ப்ரோ உங்க ஊர்ல
முட்ஞ்சித்து ப்ரோ மேமாசோ
முஞ்சிட்சா என்ன திருவிழா நடஞ்சு
நம்ம ஊர்ல எல்லா கோயிலு அந்த ஒரு ஒரு வாரோ நடக்கும் ப்ரோ
உ
மாரியம்மன் கோயிலு முருகர் கோயிலு கங்கைம்மன் கோயில் எல்லா கோயிலு நம்ம பக்கத்தூர் தா கொஞ்சோ பெரிய திருவிழா அனுமந்த எண்ட பேர்லா வரு செம கூட்டமா இருக்கு
லாஸ்டா எண்டத் திருவண்ணாச்சி சொன்னுங்க
லாஸ்டாதாம் ப்ரோ அனுமந்த எண்டு பக்கத்தூரு அது வந்து தேர்த் திருவிழா ஒரு பத்து நாள் நடக்கும் ப்ரோ
உஹம்
கடத்தெரு ஃபுல்லா ஒரு ஒரு கிலோமீட்ரு கடத்தெருதாம் ப்ரோ ஃபுல்லா சுத்தி சுத்தி உள்ள ஜா பசங்க எல்லா ஜாலியா சுத்திட்டு அங்கதா இருப்போம் பத்து நாளு டெய்லி ஈவினிங்கி நைட்டு போயிடுவோ ஒரு ஏழு மணிகி
ம்
அங்க வந்து கச்சேரி நடக்கு பாட்டு கச்சேரி டெய்லியும் பத்து நாளும் போட்ருவாங்க
ஆடலும் பாடலுமா
இல்ல இல்ல ஆடல் பாடல் வந்து அங்க நடக்காது அங்க வந்து பெரிய திருவிழா எடிய வுடவு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆடல் பாடலுகே
ஆ
என்னிப் பாட்டு கச்சேரி மட்டு நடக்கு அது இங்கப் பக்கத்துல வுன்னொரு ஏரியாலதா ஆடல் படல் இப்ப வரும் ப்ரோ இருவத்தி ஆறாந்தேதி
ஆடி மாச போ
ஆமா ஆமா ஆடல் பாடல் கரகாட்டோ கபடி மேட்சு உமன்ஸ் கபடி மேட்சே இருகுது
ம் ம் நீங்க ஏதாச்சு கபடி எதாச்சு விளாடுவீங்ளா
இல்ல ப்ரோ கபடிலா நம்ளுகு அந்தளவுகு இல்ல வாலிபால்தா ப்ரோ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேட்ல இது போய்கிறே ஸ்டேட் லெவல்
ஓ வாலிபாலு ஸ்டேட் பிளேயரா நீங்க
ஆமாம் ப்ரோ அண்டர் அண்டர் ஃபோர்டீன் ப்ரோ அது அந்தளவுக்குலா ரொம்ப அப்போதிக்கு நா அப்ப நைன்த்து படிச்சிந்தே
பரவால்லியே அப்யேச் ப்ரோ ஸ்டேட் பிளேயரா இருக்கீங்க நீங்க
ஆனா ஸ்டேட்டு மேச்சே வெளால்ல ப்ரோ
ம்
டேட்டு மாத்திட்னு போயிட்டாங்க எக்ஸாம்லா விட்டுட்டுப் போனோ
அ
கடைசில அங்கப் போனா உங்குளுக்கு இன்னகி மேட்சே இல்ல இன்னகி அண்டர்ட் நைன்டீனுக்குதா மேட்ச்சின்டாங்க வீட்டுகு வந்தோ எங்க ஸ்கூல்ல அலோவ் பண்ல சேட் மேச்சி அவுங்ளுக்குதா இது இப்ப ஸ்கூல்ல போறது ஒரு நல்லப் பேரு ஆனா அவுங்களே அத அலோவ் பண்ல எச்சம்மே
ஏம் ப்ரோ போய் நீ கப்பட்ச்சா ஸ்கூலுக்கு தானே ஒரு பெரும்யான விஷய அது
அத அப்பதிகு யோஸ்ட்ட ப்ரோ ஸ்கூல்ல இந்த ஹெட் மாஸ்ட்ருப் பி டி மேம் எல்லாம் போட்டு இது பண்ணினு தொல்ல குத்துனு இருப்பாங்க ப்ரோ
இப்போ எப்டி இப்பகாச்சு மேச்சுக்கு எங்கனாப் போவீங்களா அடிக்கடிக்கி
இப்பலா எங்க ப்ரோ வாலிபால் வெளாடுத்தே வுட்டாச்சு ப்ரோ ஊர்ல வெளாடுவோ அது கூட இப்ப வெளாடது இல்ல
டச்சி வுட்ருச்சின்றிங்ளா
டச்சி வுட்டுத்து அவ்ளோதா அது போயிட்ச்சு அந்த மாரி வெளாட்ற இன்ட்ரெஸ்ட்டேப் இப்போதைக்கிக் கிரிக் கெட்டுதாம் ப்ரோ டெய்லியு சனி ஞாயிறு ஆனா கிரிக்கெட்டு ப்ரோ
கிரிக்கெட்தா வுங்க டீம் கூடோ வெளையாடிந்தா வெளியப் போய் வெளையாடிங்ளா
நம்ம டீம்தா ப்ரோ நம்ம ஊர் பசங்க வந்து ஒரு இருவது பேரு இருப்போம் பத்து பத்து பேரு சனி ஞாயிறு ஈவினிங் மூனு மணிக்கு ஆரம்பிப்போ ஆர்ற ஆய்டும் ப்ரோ முடியர்த்துகு
ஓ
இந்த இந்த வாரமு நடந்தது ப்ரோ மேட்ச்சு வார வாரமு நடக்கு
ம் ம் எப்டி ஸ்டிச் பால் விளாட்றீங்ளா சம்பர் பால் விளாட்றீங்ளா
ஸ்டெம்பர் தா ப்ரோ
ஸ்டம்பர் தான எத்தன எத்தன ஓவர் ப்ரோ எத்தன ஓவர் வெச்சு
எட்டு ஓவர் வெச்சு வெளாடுவோ ப்ரோ
ம்
எட்டு ஓவர் வெச்சு வெளாடுவோ அ பிச்சில்லா நார்மலா அப்டே கொஞ்ச பள்ள மேடா தா இருக்கு அந்த மாரி எடந்தா சும்மா நம்மளே விளாட்றோ நம்ம ஊர் பசங்க அவ்ளோ தா அப்டியே நாங்க இங்க தா விளாடுவோ வெளில போய் பக்கத்தூர்லிலா வெளாடிருக்கோ இப்ப போறதில்ல ரீசன்ட்டா பாய்ஸ்லா போவோ போயிட்டு வெளாடிட்டு வருவோ நீங்க
அங்க கூட போவோ ப்ரோ பக்கத்தூர்லா போய் விளாடுவோ
ஏங் ப்ரோ அங் க்ரவுண்ட்லா இருக்குமா
க்ரவுண்டு தா அப்டே அதா நல்லா இருக்கு ஆனா க்ரவுண்டு் சூப்பரா இருக்கு
பெரிய க்ரவுண்ட்லா அங்க இருக்குமா
க்ரவுண்டுன்னா ஆறு ஒட்டி சென்னைன்னு சென்னையே கெடையாது ப்ரோ சென்னை அவுட்டர் நாங்க
ஓகே ஓகே ஆ அதுதா கேட்ட ப்ரோ ஏனா அங்கல்லா எப்டி ப்ரோ ஃபுல்லா பில்டிங்கு பில்டிங்கு எங்க அங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு தா வெளாடுவாங்க நா
அதெல்லா அதெல்லா ஃபுல்லா சென்னை உள்ள நீங்க சொல்றது
ஆ ஆ
சென்னை அவுட்டர்லே எவ்ளோ எடோ இருக்கு
ஓ அத்
சென்னை வாங்க எவ்ளோ எடோ இருக்கு சுத்தி பாக்க பீச் இருக்கு மால் இருக்கு
இதே தா ப்ரோ கூப்டுவா அண்ண இருக்காரு எப்பைமே கூப்டுவாரு போனதில்ல போவணு தா எதுவு வேலையா போனு அது பக்கோ இப்ப வந்த ப்ரோ சென்னைக்கு இன்ட்ர்யூவு
அதா சொன்னீங்க
அ ஷிப்கார்டு கம்பெனி அங்க வந்த ப்ரோ பெருங்கொளத்தூரு
ம் ம்
அங்க வந்துட்டு ச ஆ இன்ட்ர்யூவ் அட்டென் பண்ணே ப்ரோ ஒன்னு செட் ஆகல ஒர்க்கு
ம்
அப்டியே வந்துட்டாச்சு அது தா சென்னைக்கு ரெண்டு இதுக்காக தா வந்திருக்கே வேற எது வேல இல்ல நம்மளு
அப்டியா கிரிக்கெட் எப்டி ப்ரோ எத்தன ஓவர் வெச்சு ஆடுவீங்க
அதா ப்ரோ எட்டு ஓவர் வெச்சு ஆடுவோ ப்ரோ ஒரு டீமுக்கு எட்டு பேரு இருப்போ ப்ரோ எட்டு ஒம்போது பேரு ஆ ஆள் இருக்கறத பொறுத்து தா
ஆ
அஞ்சு பேர்ருந்தா பத்து பேர்ருந்தா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பேரு டீம்ல
ஆ
அந்த மாரி ஆடுவோ அது கிரௌண்ட்னா ரொம்ப பெரிய கிரௌண்டா இருக்காது பிளாட்டு் அந்த மாதிரி தா
ஓ ஓ
அங்கே தா ப்போ அடையாடும்
ஆறு கிணறு அந்த மாரி எதுனா இருக்கா
நம்ம வில்லேஜ் தா ப்ரோ ப நம்மளுக்கு வில்லேஜ்லயே நம்மளுக்கு வந்து இதுவு இருக்கு வயல்வெளி அந்த கழனி கெணறு ஏரி
நீச்ச எல்லா அடிப்பீங்ளா
எங்க ப்ரோ எ நீச்சல் தா ப்ரோ அந்த அளவுக்கு தெரியாது ஆனா எல்லா எல்லா கெணத்துலயு குளிப்பே பசங் கூட போயிட்டு இ பெரிய நம்மளுக்கு அது ஒரு பயமாவே இருந்தது அப் இப்பந்து ஒரு இதுவாயிச்சு
ஆமா கெணத்துல நீச்சல் தெரியாதுன்ப நா போ
நீ நீயே இப்டி சொல்ற போ அப்ப எனக்கு எப்டி போ இருக் நா குளிப்பே தா ப்ரோ கிணத்துல்லா உண்மையா எனக்கு ஆனா அந்த அளவுக்கு தெரிய பக்கத்துல பீச்சு எங்களுக்கு பீச்சும் பக்கத்துலேதா ஒரு கிலோமீட்டர் இப்டியே
ஓ சூப்பர் போலே ஆ
எப்டியு பீச்சுக்கு டெய்லி காலேலலா பீச்சுக்கு தா போவோ அப்ல்லா ஒரு டைம்ல ரன்னிங்கு ஃப்ராக்டிஸ் போயினு இருந்த கருத்தல ஸ் போன டைம்ல
ஆ ஓகே
அது மேரி பீச்சு நம்ளுக்கு பக்கத்துலேயே பி இன்சைடு மா
கராத்தே கிளாஸ் லா போயிருக்கீங்ளா
ஆ சின்ன வயசுல இந்தே ப்ரோ
இப்பயு போயினு இருக்கீங்களா
இல்ல ப்ரோ இப்ப கரெக்டா டுவல்து ஒரு ரெண்டு வருஷோ அகுது ப்ரோ போயி காலஜ் சேந்ததுல இந்து நம்ம ப்ரௌன் ப்ரோ ஆனா பிளாக் பெல்ட் அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு ஆனா அத அட்டென் பண்ல ஃபினான்ஷியல் இஷ்யூ வால
ஓ
அ ஒரு எட்டாயிர கேட்டாங்க அப்போதைக்கு சே து எங்க நம்ம இப்ப வாங்கி அப்டின்ற காலேஜ் சேற டைமு அதோட அது விட்டதுதா
உஹம்
அ அந்த இப்ப சென ஒர்க்ரா இருக்கு ப்ரோ கடசில சதுலையே இப்ப வேல வருது ப்ரோ நம்மளுக்கு
அப்ப போங்க கோச்சு மாதிரி சொல்றாங்களா
கோச்சு தா இப்ப எப்டினா இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லா இருக்குல்ல எல்லா கிராமத்துலயு
ஓ அஞ் சின்ன
ஒரு எய்த் எய் ஸ்டாண்டர்ட் வரைக்கு இருக்கு அங்க போய் நம்ம அவங்களுக்கு வந்து ஒன்னு வீக் டே ஒரு வாரத்துல மூணு நாள் ஒரு ஒரு அவர் த முக்கா மண் நேர கிளாஸ்
அப்டியா
ஆமா ஆமா ப்ரோ ஒரு மண் த்திலி ஒரு எயிட் தௌசண்ட் சும்மா இருக்க போலாம் ப்ரோ அதுக்கு
ம்
அதான ஒரு சீசன் மாரி வருஷோ வருஷோ விடுவாங்க அது சிக்ஸ் சிக்ஸ் மந்த் அது மாரி விடுவாங்க
ஒப்டியா
ஆமா ஆமா போ நீங்க அங்க பீச்சு பீச்ல்லா ஒங்களுக்கு பக்கத்துலையா
பக்கன்னு இல்ல கொஞ்ச தள்ளி தான் போனு
ம் அங்கல்லா எப்டி பரோ பீச்னா குளிப்பீங்ளா
ஆ குளிப்போமே
பீச்னா எங்க மெரினா பீச்சு இதுதா போவீங்களா
ஆமா ஆமா
நம்மல்லா அப்படி இல்ல ப்ரோ இங்கல்லா பீச்சில யா ரு இருக்க மாட்டாங்க ப்ரோ நம்ம மாட்னு போய்ட்டு ஜாலியா குளிச் சின் வந்துட்டு வர வேண்டியதா ப்ரோ இப் கொஞ்ச நாள் முன்னாடி போனோ
ம்
நாயி பசங்க நாய் இட்னு போனோ பசங்கல ஒரு அஞ்சாறு பேரு போய்ட்டு ஜாலியா குள்ச்சுட்டு வந்தோ
ஓ போட்ல தண்ணி உள்ள போய் குளிப்பீங்ளோ
அஆ போட்டிங் வந்து மகோ இருக்குல்ல ஒரு மாசி மகோ அன்னைக்கிதா போவாங்க அவுங் கூப்டுவாங்க போவோ தனியா ஃப்ரெண்ட்ஸு கூப்டுவானுங்க அங்க ஃபிஷ்ஷர்மேன் பச ங்கல்லா இருப்பானுங்க ஆ நம்ம போனதில்ல இது வெரிக்கு கூப்ட்டு இருக்கானுங்க ஆனா போனதில்
அப்டியா உங்களுக்கெல்லா மீன் நல்லா கெடைக்கு நல்லா அடிக்கடி ஃப்ரெஷ்ஷா சாப்டுவீங்க
ஃப்ரெஷ் மீன் தா ப்ரோ நம்மளுக்கு வந்து எந்த ஃபுட் சீ ஃபுட்டு எது வேணு உங்குளுக்கு இந்த ஏரி கொள்த்து மீன் அதுவு எல்லாமே
அதா ப்ரோ எப்டி மீன்லா எந்த மீன் லைக் பண்ணுவீங்க நல்லா இருக்குன் சொல்லுங்க நம்ப்ளுக்
கொளத்து மீனா கடல் மீன் கேக்றீங்ளா
எந்த மீனோ டேஸ்ட்டா இருக்கு இந்த மீன் சாப்ட்டா அப்டீனு
ஃபஸ்ட்டு கடல் மீனுக்கு வரே கடல் மீன்னா இந்த வஞ்சர கேள்விப்பட்ருப்பீங்க
வஞ்சரோ எல்லா தெரியு இல்ல உங்களுக்கு அதெல்லா ரெகுலரா கெடைக்குமா
ஆ வஞ்சரோல்லா இங்க்யே ராரு தா ப்ரோ எங்களுக்கே அதெல்லா இப்ப இங்கெல்லா எப்படீனா
எப்டி ஆழ்கடல்ல இருக்குமா அதெல்லா
ஆழ்கடல் அப்படினில்ல அது வஞ்சரோ எல்லா கெடச்சா அவ்ளோ சீக்கிர நம்மளுக்கு எத்துன் வந்து விக்க மாட்டாங் இங்க அது வந்து அவுங்க ஏத்திருவாங்க
மெய்ன் எட்த்துக்கு வந்து டிரான்ஸஃபர் பண்ருவாங்க பட்னு
ஆமா அப்படி வஞ்சரோ இப்ப இங்க நெறைய கெட்ச்சதுன்னா அப்பதா எ இப்ப எப்பி இங்கெல்லா எப்டினா இப்ப கடலந்து இங்க ஒரு கிலோமீட்டரா அங் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேடிஸ்லா இருக்காங்கள வய்சானவங் கொஞ்ச அவுங்க அண்ணகுண்டான்ல எத்துனு வருவாங்க அந்த மாரி விப்பாங்க நம்மளுக்கு அவுங்கிட்ட வாங்குவோ
அப்டியா
ஆமா நம்மளுக் மீன்னா எறா கனவா
கனவா டேஸ்ட்டா இருக்குனா எது டேஸ்ட்டா இருக்கு உங்களுக்கு நீங் சாப்ட்டு
எ எனக்கு இந்த நாக்கு மீன்ல்லா கேள்வி கேள்விப்பட்டுக்றீங்கல எனக்கு அதுல ரொம்ப புடிக்கும் ப்ரோ நாக்கு மீனு நெத்திலி மீன் இருக்குல
ஆமா ஆமா
நெத்திலு மீன சின்ன சின்னதா இருக்குல்ல அந்த சின்ன மீன கொழம்புல வெச்சா அந்தளவு இது ஒர்த்தா இருக்காது ப்ரோ அதையே தோச கல்ல போட்டு வரக்கும் போத் வர்த்துருவாங்கல அப்படி போட்டு மொளகாத்தூள்லாம் போட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும் ப்ரோ அப்புடே டக்கு டக்குனு எட்த்து சாப்டுனு இருக்கலா ப்ரோ பஜ்ஜி போட்லா இதுல
ம்
அந்த மாரி எறா கனவா அப்புறோ நாக்கு மீனு நெறைய மீனு இரு அந்த பாற மீன் சொல்லுவாங்க அது நல்லா இருக்கு
ம்
நம்மளுக்கு இதா புடிச்ச மீனுன் பாத்தா மோஸ்ட்லி எல்லாருக்கு புட்ச்சதாவே இதா இருக்கு கொளத்து மீன் ஏறி மீன்னா இதுதா ப்ரோ விரால் இப்ப ஆமா இப் இப்ப எப்டி வஞ்சிரோலா ஒரு கடல் மீன் இருக்குதோ அது மாரி கொள்த்துல விரால் தா
செரி ப்ரோ தங்களின் கால் நிறைவேற்றிக் கொள்ளலாம்
ஓகே ப்ரோ நன்றி